ஹலோ
ஹலோ
சார் சொல்லுங்க கேக்குதா
அ சொல்லுங்க மேடம் கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க
ஆ ஆ சார் எப்டி இருக்கீங்க சார்
நல்லா இருக்கறேங்க
நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லா நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கங்க சார் ஆ செரி செரிங் சார் செரி செரிங் சார் அப்புறோங் சார் எ ஓர்க்கு ஓர்க்குலா எப்டி போதுங் சார் நல்லா போதுங்ளா
ஆ வொர்க்கல நல்லா போய்ட்டு இருக்குங்க மேடம்
ஆ செரி செரிங் சார் ஆ
அப்புறோ மேடம் ப்ரேக் ஃபாஸ்டுல்லா முடிஞ்ச்சிங்ளா
சார்
பிரேக் ஃபாஸ்ட்லா முடிஞ்சிங்ளா கேட்குதுங் மேடம்
ஓகே சார் ஆ பிரேக் ஃபாஸ்ட்டுல்லா முடிச்சிங் சார் நீங்க பிரேக் ஃபாஸ்ட்டுல்லா சாப்ட்டாச்சுங்ளா ம் சார் செரி செரிங் சார் அப்புறோ சார் எதோ ஆ வெறு ஆ நம்ம ஃப்ரெண்ட்டு வேர கூப்ட்ருந்தாங்க ஸ்கூல் லைஃப்லா பத்தி பேசிட்ருந்தீங்க அ அப்டின் சொல்லி சொ பேசுனீங்க அப்டின் சொல்லி சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அப்டின் சொல்லி சொன்னாங்க அதனால அதெல்லா நா நனைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்லைங் சார் ஸ்கூல் லைஃப் பத்தி நெனைக் கும்போது ஆ நீங்க என்ன சார் ச உங்களுக் து என்ன குடிக்கீங்க சார் டீ குடிப்பீங்களா இந்த காபி குடிப்பீங்களா
மேடம் நா வ எனக்கு வந்து ஆ காஃபி காஃபிதா புடிக்கும் மேடம் அது ஆமாங்க பிளாக் காஃபி
ஓ ஓகே ஓகேங்க எப்பையுமே எத்தன நாள் ஒரு நாளைக்கு எத்தன காஃபி குடிப்பீங்க
ஒரு நாளைக் ஒரு காபி குடுவீங்க மேடம்
ஒரு நாளைக்கி
ஒரு காப்பி
ஒருகாபிதானா ஏ சார் அதுதா எது எதாது லிமிட்டா இது பண்ணுவீங்ளா இல்லியா
ம் ம் லிமிட்டு நம்ம லிமிட் வெச்சிருக்கற ஒரு நாளைக்கு ஒரு காஃபி
ஒரு காஃபிதா டீலா புடிக்காது டீ சாப்பட மாட்டீங்ளா
டீ சாப்படதாங்க மேடம்
ஓகே
அது ஆ குச்சனா அது ஒன்னு இது ஒன்னு அவ்ளோதா அதுக்கப்பறோ அ
ஓகே
காலையில் குடிப்பேன் ஈவினிங் தா வெயிலா ஆகாது சாப்டமாட்டோ
சேரி சேரி சார் ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்து உங்களுக்கு யாருங்க சார் ரொம்ப பேவரட் டீச்சரா இருந்தாங்க அவங்கள பத்தி ஏதான் சொல்லுங்க ஏதோ மெரரிஸ் இருந்தா சொல்லுங்க
ஸ்கூல் டைம்ங்களா ஸ்கூல் டைம் அ அ தமிழ் வாரியார் ஒருத்தர் வந்தாருங்க
சேரிங்க
அவரு வந்து எதுல படிக்கிறாங்களோ இல்லையா எல்லாரு அதா தமிழ்ல மட்டு எல்லா அப்டேட்லயே இருப்பாங்க ஏன்னா அந்த மனுஷன் போட்டு தொவச்சி எடுத்துருவாரு பசங்கள போட்டு அந்த ஒரு இதுக்கு வட்டி எல்லா படிச்சு ரெடி ஆயிருவாங்க அ கிளாஸ் பாத்தீங்கன்னா அறுவது பேர் இருந்தாலு அறுவது பேர் அந்த கிளாஸ்ல பாஸ் ஆயிருவாங்க ஆனா ஒரு என்ன இப்பல்லா என்னங்க அடிக்கிறாங்க இ ரெஸ்லிங் தா நடக்கு அப்றோ என்னதா பண்ணல இப்ப படிக்கல படிக்காத பசங்க தா இது பண்ணுவாங்க மத்தபடி எல்லாருமே இது பண்ணிறாங்க ஏன்னா அந்த ஒரு பயோ இருக்கு எல்லா படிச்ச அதன் பாத்தா கரெக்ட் பண்ணிருவாங்க தமிழ்ல மட்டு அப்பதா கேட்பாங்க டீச்சர் மத்த டீச்சர்ஸ் எப்டி சொல்லுங்க
அ சொல்லுங்க சொல்லுங்க
மதாத டீச்சர்ஸ் கேட்பாங்க தமிழ் தமிழ்ல மட்டு எப்டி இப்டி எல்லாரு பாஸ் ஆனீங்க அப்டின்னு கேப்பாங்க
அப்றோ அவங்களுக்கு தெரியல இங்க இங்க பசங்க என்ன ரேஞ்சுல இருந்து பாஸ் ஆகுறாங்கன்னு
அ
ம் சொல்லுங்க உங்க ஸ்கூல்ல என்னமோ சொல்லுவ நீங்க சொல்லுங்க
எங்க ஸ்கூல்ல வந்துட்டு தமிழ் வத்தியாரு ஒன்னு இருத்து இருந்தாருங்க சார் நாங்க வந்துட்டு ஒன் டூ எய்த் படிக்கிறப்ப வரைக்கு ஸ்கூல் படிச்சோ வந்து தமிழ் வாத்தியார் ஒருத்த இருந்தாரு நல்லா தமிழ்லா நல்லா எடு பாறீங்க சார் ஆனா ஒரு ச என்ன சொல்றது சரியான பா நல்லா காமெடிலா பண்ணுவாரு அ எங்களுக்கு அவர் வந்தாலே வந்து கிளாஸ் ரொம்ப ஜாலியா போகு அ எல்லாத்துக்குமே அவுங்க புடிக்கு எல்லா ஸ்டா எல்லா ஸ்டுடண்ஸ்க்குமே அவர் மோஸ்ட்லி புடிக்கு அ அப் அப்பற வந்து பட் என்ன பண்ணுவாருன்னா அவருக்குன்னு புடிக்காத சில ஸ்டூடண்ஸ்லா இருந்தாங்கன்னா போட்டு செம்ம சாத்து சாத்துவாரு மத்தபடி எல்லாத்திட்டயு நல்லா ஜாலியா தா இருப்பாரு அப் இப்ப வந்து அந்த பசங்க புடிக்காத அடி வாங்கின பசங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அ அவரு வந்து இன்னிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லுட்டு அவரு எப்பயுமே இந்த மூக்குப்பொடி யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா சார்
ம்
அந்த மூக்கு பொடில வந்துட்டு மொளகா பொடி கலந்து வச்சு ச்சாங்க சார் கலந்து வச்சுட்டு அவுங்க அவரு சீட்ல வந்து உக்காரரு ஓ சேர்ல வந்து எப்டி யூஷ்வலா உக்காருவாங்கல்ல சார் அந்த சேர்ல வந்துட்டு இது அ என்ன அப்பா ஆமா அந்த மாரி முள்ளு மாரி இல்லா இருக்கு இல்லங்களா அத செட் பண்ணி வெச்சுட்டானுங்க அவரு வந்து உக்காந்தாரு எல்லா டப்படப்படப்பன்னு வெடிச்சிருச்சுங்க அப்பற மூக்குப்பொடி எடுத்து போடும் போது அது மொளகா பொடி இது பண்ணி வெச்சுட்டாங்களா செரியனா தும்பிட்டே இருந்தாரு ரொம்ப நேரமா அப்பற வந்து அவனுங்கலா யாருன்னு ஒரு ஒன் வீக்கா இன்வெஸ் டிகேஷன் மாரி பண்ணி கண்டுபுடிச்சு அவுங்க பேரண்ட்ஸ்லா வர வச்சு ரொம்ப ஆமா ஆமா ரொம்ப சீரியஸா போயிச்சு அந்த ஒரு வாரோ அப்டியே அந்த ஒரு வாரோ ரொம்பவே சீரியஸ் பயமாயிருச்சு எங்களுக்குமே எங்களயெல்லா போட்டு அடிச்சுருவாரு ஆ
இந்த வாத்தியார் அப்படி இல்ல ஆ அதாவது அந்த ஒரு மரியாத கலந்த பயோ சொல்லுவாங்களா அது அப்டி இருத்த பயப்ப அந்த மாரிதா பண்ணுவாங்க செகண்ட் வந் இவுரு வந்து கொஞ்ச கொஞ்ச இல்ல நால்லா ஜாலியான்சு ஜாலி டைப் தா
ஆமா மா ஆமா எங்களுக்குமே அவரு வந்தாருனா நல்லா இருக்கு தமிழ் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டா இருந்துச்சு இன்ட்ரஸ்ட்டலா இருக்கு நல்ல சொல்லில்லா கொடுப்பாரு அதுலல்லா ப்ராப்ளம் கெடயாது ஆனா வந்து த அறுத்து எல்லாத்துக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அது அவுங்களோட கேரக்ட்ரா இருக்கு அப்டிங்களா த அப்படி அப்புறோ வந்துட்டு இன்னொரு மேம் ஒருத்தங்க இருந்தாங்க அவுங்களு சூப்பரா எடுப்பாங்க தமிழ் அவங்கள்ட தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசயா இருக்கு அவுங்க அவுங்கள்ட்ட படிச்சுதா நா வந்து டென்துல வந்து நைன்டி எயிட் எடுத்தே தமிழ்ல அ அப் இப்போ அவுங்களோட கிளாஸ்மெல்லா எப்டி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவா எடுப்பாங்க ம் படிக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் எல்லா இருக்கு ஒரு டாபிக் எடுத்த அதே மூன் நாள் நடத்துவாங்க அது நல்லதுதா நமக்கு அந்த அளவுக்கு கிளியரா ப புரியு அதுதா மெய்னு ஆனா அவுங்களோட படிச்சது ரொம்ப புடிக்கு ஆனா இதுதா எனக்கு எனக்கு வந்து ஸ்கூல் லைப்ல வந்து மெமரபுளா இருக் குறது இதா அவருக்கு வந்து இந்த மாரி மொளகா பொடி போட்டு வச்சு அவரு வச்சு ஒரு நாள்ளு அங்க இருக்குற ஸ்கூல் பர்ச்சஸ்ல்லா எப்டி இருந்துச்சுன் சொன்னா அவுங்க கொண்டு வர லன்ச் எலா இருக்கு இல்லீங்களா இப்ப டீச்சர்ஸ் கொண்டு வரர லன்ச்சுல்லா அவங்க சாப்புட்டுட்டு பேலன்ஸ்ல்லா அவ்ங்க அவ்ங்க அவங்களுக்குன் ஃபேவரபுளா பசங்கல்லா இருப்பாங்க அவுங்களுக் குடுத்துடுவாங்க அவனுங்க எல்லா அதுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க எப்படா சாப்புட்டு தருவாங்க அத வாங்கி அவனுங்கல்லா ஷேர் பண்ணி சாப்டுவாங்க தென் வந்து ஃப்ரீ லீவ்வு நால்ல வீட்டுக் கூப்பிட்டு அவங்களுக்கு வீட்டுல கூட்டிட் போய்யி லஞ்ச எல்லா செஞ்சு கொடுப்பாரு அந்த சாரு தமிழ் சாரு ஆனா என்ஜாய் சொல்லிட்ருப்பானுங்க எங்கள்ட்ட வந்து கதையா ஆ நல்லா இருக்குங் சார்
பரவால பரவால்ல
அப்பிடியே அந்த நாள்லா போயிட்ச்சு மோஸ்ட்லி நா வந்து ஒன் டூ எய்த் ச்ச வரைக்குமே இந்த கோ கோட்டு பசங்க பொண்ணுங்க ல்லா சேர்ந்து படிக்கிற ஸ்கூல்ல தாங்களா அதனால அப்புறோ இதுதா ரொம் ப அதிகமா நடக்கு அப்புற மேக்ஸ் மேமு மேக்ஸாரு யாரு வந்தாங்கன்னா எல்லா மேக்சிமம் கண்டிப்பா அடிவாங்குவாங்க மேக்சிம மேக்ஸ்ல யாரு கிளாஸ்ல பாஸ் பண்ணவே மாட்டாங்க மேக்ஸ் மோஸ்ட்லி அப்புடிதாங்க சார் போகு ஏனா யாருக்கு மேக்ஸ்ஸு வந்து அவ்வளவுக்கு வந்து அந்த அளவு கீழ யாரு சொல்லி தர மாட்டாங்க அதனால அவங்க படிக்கறிது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ எனக்கு பொறுத்த வரைக்கு நா மேக்ஸ்லல்லா கம்பல்சரி பாஸ் ஆயிருவே பட் வந்து மோஸ்ட் ஆப் த கிளாஸ்ல படிக்கிறவங்க எல்லாம் மேக்ஸ்ல வந்து பஸ்ட் பெயில் ஆயிடுவாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட் தா எல்லாத்துக்கும் பெயில் ஆயிடுவாங்க ஆனாலயே அன் சார் வந்து அடிப்பிச்சு எடுப்பாரு என்ன சொல்லி குடுத்தாலு உங்களுக்கெல்லா யேராவது அது ஒரு தனியா டியூசன் வேற வெச்சாரு டியூசன் வேற ஸ்கூல் முடிஞ்சு ஈவ்னிங் ஒன் அவர் வந்து அவரே பே பண்ணி ஆ எல்லாத்துக்கும் பர்ஹெட்டுக் ஐம்பது ரூபா அப்டின்னு சொல்லி அப்பயெல்லா அது அப்டிதாங்க சார் வாங்குவாங்க ஆமா ஐம்பது ரூபானு சொல்லி பேயில் ஆவறவங்கல கம்பல்சரி டியூஷன் வரணு அப்டின்னு சொல்லி ஹ டியூசன் எடுத்தாரு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பத் து பேர் பா பாசனாங்களே தவிர அதிகபட்சமா எது எதிர்பார்க்க முடியல அப்பிடிதா போச்சு ஸ்கூல் லைஃப்பு நல்லா இருந்துச்சிங்க சார் அதெல்லா இப்ப யோசிக்கும் போது அவ அப்பிடியெல்லா பெயில் ஆயி படிச்சவனங்களா இப்பெல்லா ஐ டில பெரிய பெரிய போஸ்டிங் நல்லா வேல செஞ்சுட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு ஓன் பினஸ்லா பண்ணிட்டு நல்ல இருக்காங்க நம்ம என்னதா அப்போ வெச்சு படிக்கிறத வெச்சு இப்போ வரைக்கு பியூச்சர வந்து நம்மளாள டிசைட் பண்ண முடியாது இல்லைங்களா அப்டித்தா இல்லைங்களா சார்
ஓகே மேடம்
ஹ செரிங் சார் பேசலாங்க சார் ஹ செரிங் சார்